ஹலோ
என்னடி பண்ற
நா இப்பதாண்டி தண்ணியிலா
செரி செரி
நாளைக்கு அங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றக்கு போலாம் மா
போலாம் போலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு இது எழுதுறது
அதுக்கெல்லா படிச்சிட்டியா நீ
எனக்கு எங்க தெரியு அதுக்கு அதா போறக்கே பயமா இருக்குது
அதுக்குன்னு வேலைக்கே போகாம இருக்க முடியாதுல்ல
அதுதா அதுதா ஒரு பக்கம் அதுவும் ஒர் மாரி அழுக வரமார்ருக்கு
மூணு மாசம் ஆச்சு போகாம
ஆமா அடுத்தவா அடுத்த மாசம் என் ஃப்ரெண்டு வேற போயிருவா சென்னைக்கு.
இல்ல அதுக்கு வந்து அந்த ஒர் இது வரணும் மெய்ல் க அது வராம ஒண்ணு ஏ பண்ண முடியாதுன்னு எப்டி போக மாட்டே அது வேற விஷ்
அது கூட இப்டி சொல்லி சொல்லியே நா போக மாட்டேன்னு உனக் தெரிந்திருச்சு அதனால நா வேற வேல தேடு லானுதா இருக்கே
ம்ஹூம் அந்த ஒரு கம்பெனியில இருந்து எனக்கு கூப்ட்டுட்டு இருந்தாங்கல்ல கூப்பிட்டு கூப்பிட்டு நா கூடி அ அந்த கம்பெனி தா, அந்த கம்பெனில இருந்து நேத் எதுக்கு கூப்ட்டுருக்காங்குனு சந்
அவங்க கூப்பிட்டுகிட்டே இருப்பாங்க என்ன தெரியுன்னு கேட்பாங்க நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விடுவோம்
அது பாத்தா நா வந்துட்டு அடிச்சு பாத்த நெட்ல, அது என்ன வந்துச்சுன்னா இந்த மா ரி பிளேஸ்மெண்ட் ட்ரைய்னிங் குடுத்து, எதோ இது பண்ற மாரியா..
அதுனாலதா திருப்பி திருப்பி கால் பண்றாங்க இல்லனா ஒண்ணு இப்டியே வந்து ரொம்ப நல்லா படிக்கிறா போல இந்த பொண்ணுனுல்லா அவன் கால் பண்ல.
பண்ண என் கிளாஸ்ல ஒரு பையன்ட்டு இருந்து நம்பர் குடுத்து கூப்ட்டுப்பாருனு சொன்ன
நாளைக்கு அப்ப போய் நம்ம பாக்லா இல்லனா நா என்ன பண்ணலான்று இருக்கேனா அப்டி இந்த வேலயு கெடை க்கல
உம்
எதாச்சு ஒன்னு கெடைக்கிற வேலைக்கு நா போகலான்ட்டு இருக்க
உம்
ஒரு ஏழாயிரோ எட்டாயிரோ அந்த மாரி பன்னெண்டு டூ அஞ்சு ஒரு அஞ்சு
உங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு நீளமா முடி வெச்சிருப் பால்ல
ஆமா
ஆஹ் அந்த பொண்ணோட ஆள் இருக்கான்ல அவன் பேங்ளூர் போயிரு கான் போல வேலைக்கு போல
ஓ செரி செரி போட்டு போட்டு எங்க வேணா யாரு வேணா போட்டு அப்புறோ காலைல எங்க கிளாஸ் லீடர் கால் பண்ணா
யாரு
கிளாஸ் லீடுரு நல்லா படிப்பால்ல
ஆஹ்ஹ் சொல்லு சொல்லு ஆஹ்
காச எல்லாங் கூடி வாங்குனால்ல
ஆஹ் ஆஹ்
கால் பண்ணி இந்த வேட பட்டி கிட்ட பல் டாக்டர் கார்டு நம்பர் எல்லா கேட்டா
ஆஹ்
நா சோ அனுப்ச்சு விட்ட
ம்
பேசிட்டு போவாங்க போல
செரி செரி
சாப்டியா
ஓ சாப்ட்டனே
என்னது தேவ இல்லாம நீ பேசிட்டு இருக்காத
உண்மயாலுமே அதுதா சாப்ட்ட
உங்க வீட்ல அதெல்லா வாங்குறாங்களா
நா போய் வாங்கிட்டு வந்த
உ பாட்டி
பாட்டி வந்து சாப்பாடு அப்றம் வந்துட்டு சுண்டல் கொழம்பு
செரி செரி அந்த சன்னா மசாலா எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்ட அதுக்குப்புடி அப்ப நாளைக்கு போய் ஆய் அந்த வேலைக்கு இது பண்றது எல்லாமே படிச்சு வெச்சுக்கோ
நீ படிக்க வேண்டாமா நீ எல்லாமே ஸ்பாட்லே பண்ணிருவியா
தெரில என்னனு பாப்போ
ஆனா வந்துட்டு இங்க உடுமலைப்பேட்டைல ஒருத்தி இருக்கால என் கிளாஸ்
ஆமாம் மாமா
அவளே வந்துட்டு அ மா அவளே வந்துட்டு ஃபஸ்ட் டு இது அந்த எழுதுறதுல வந்துட்டு ஈஸியா போயிட்டாலா ரொம்ப ஈஸியா இருந்துச்சா
ஓ
அப்ப கொஞ்சம் நம்பிக்கையா ஆச்சு ஆனா செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு எல்லாரு முன்னாடி பேசுவோல அதுவாம்
அதுதா கஷ்டோ
ஆம்மா அதுல வந்துட்டானா வெளியே
இல்ல இது வந்து அந்த மாரி வேலன்னா பேசுறதுனு சொல்லலா இதுதா அந்த மாரி இல்லல்ல அப்டி இதுக்கு பேசணோ
அவளு இந்த இதுக்குதா போயிருக்கா
இன்னும் இன்னோ அப்ப இருந்து இப்ப வரைக்கோ அது நடந்துகிட்டே இருக்குதா
இல்ல இல்ல அப்பவு வந்துட்டு இந்த நம்ம தெரியுல
எனக்கு தெரிஞ்சு அதுவு இது வேற இது வேறனு நெனைக்குறே
ம் அந்த பொண்ணு வந்துட்டு எங்க கிளாஸ் பைய காலேஜ்ல கூப்ட்டா அந்த பைய கிட்ட சொல்லியிருக்கா இந்த மாரி வந்துட்டு அவுங்க கிட்ட ஃபார்ட்டிஎயிட் நாப்பத்தெட்டு லட்சோ வந்துட்டு இதா இருக்கா சொத்து இருக்கா
யாரு கிட்ட ஒரு பல் பெட் புள்ளகிட்டியா
அது வந்துட்டு எண்பது லட்சமா மாத்த போறாங்களாமா
ஹ
நா வன்டு அந்த பைய கிட்ட நீ தேவ இலாம கேட்டுட்டு இருக்காத நீ கேக்றன்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டே இருப்பா நீ எது கேட்டுட்டு இருக்காத
இப்புடி யாராவது சொல்லுவாங்களா பொய்யின்னு தெரிஞ்சுமே இப்டி அதுதான் சொல்றேன்ல திருப்பூர்க்காரி பேசுறதுத கரெக்ட்டு மூஞ்சிக் நேர திட்டு திட்டுன்னு திட்டி உட்டு ரெண்டு பேரும் சண்ட போட போது நான் நினைப்பேன் ஏ பாவமா இருக்கு ஏன் பேசிக்கறாங்க
கேளு இவ வந்துட்டு இவங்க அப்பா வந்துட்டு இதுதான வச்சிருக்காரு
ஆமா
உம் உஹம் ஆஹ் அந்த கடையில வந் துட்டு அவங்க அப்பாக்கே வந்து அந்த இது மாதிரி இது பண்ணாலாம் படிச்சட்டு இருந்தாலும் ஒரு கோர்ஸு
ஆமமா
அது இது பண்ணாலாம் அவங்க அப்பா கடைக்கு அவங்க அப் பா வந்துட்டு ஃப்ரெண்டு் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு் வந்துட்டு எனக்கும் வந்துட்டு இந்த மாரி பண்ணிக்கடு அது வந்து நல்லா இதாச்சுன்னா நான் வந்துட்டு உனக்கு காசு குடுக்குறேன்னு சொன்னாங்களா
சரி சரி என்னமோ பண்ணட்டும்
அப்புறம் அவங்க அப்பா சொன்னாரா இந்த மாரி வந்து ட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வந்துட்டு ஏதோ வேலை இருக்கா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆமா இருபதாயிரம் ரூபா சம்பளம்மா என்ன வேலன்னு கேட் டதுக்கு அந்த பையன் கேட்டதுக்கு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா வந்து வேலை கன்ஃபார்ம் ஆனா இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லிருக்கலாம் அதுதான் எனக்கு என்னன்னு தெரியலன்னு அந்த பையன் சொன்னான்
இல்ல இப்ப இத சொல்ற பையன் வந்து குனிம்புத்தூர் பையனா இல்ல கார் டிரைவரா
குனிவுத்துரு
இல்ல குனியம்புத்தூர் பையனங்கிட்ட போய் நாற்பத்த எட்டு லட்சத்து எண்பது லட்சம் ஆக்குறது இதெல்லாம் பொய்யின்னு அவன் தெரிய மாட்டேதா
ஆஹ் அவனுக்கு தெரியாது போல நான்டு அவள் இப்படித்தான் அப்படின்னு நான் சொன்னேன் நீ தேவ இலாம டைம் வேஸ்ட் பண்ணாத
பேசாம இது என்ன பண்ணிருக்கனு உடனே நீ இந்த அவனாசி காரி கூப்டு சொல்லிரு ந்தனா அவ நல்ல ஒரு ஏத்து ஏத்திருப்பா ஒண்ணுமே படிக்கிறதுக்கு தெரியாது ஒண்ணு எழுதுறக்கு தெரியாது ஆனா வந்து டபுள் பண்றாங்களா காசு
எப்படி டபுள் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றது கேளு
ஆஹ்
ஒரு எடம் இருக்கான் அதுல வந்துட்டு ஏதோ இ ன்வஸ் பண்ணி அது வந்து டபுள் ஆக்குவாங்களாம் நீ என்ன இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு
அது எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா இந்த மாரி இப்போ ஒரு வேல இருக்குன்னா அது பன்னெண்டு லட்சம் அதோட வேல்யூன்னு வச்சுக்கலாம்
உஹம்
இப்போ நான் வந்து அந்த இடத்த பன்னந்து லட்சத்துக்கு வாங்கி
ம்
அதோல அதே எட த்த உனக்கு நா வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு விட்டேனா
ம்
கு ஒரு எடத்துக்கு மூணு லட்சம் லாபம் அதுவு இல்லாம நா போட்ட பன்னெண்டு லட்சமு எனக்கு கெடைச்சிரு எனக்கு தெரிஞ்சி செஞ்சா அந்த மாரி வேலையாதா இருக்கு
ஏதோனு ஆனா அவுங்க அப்பா வந்து சொல்லிருக்காங்களா நீ யார்ட்டியு வேலைக்கு போக்கூடாது அவங்க சொல்ற மாரிதா
இல்ல இல்ல அவங்ககிட்ட வேலைக்கு போக்கூடாது ஆனா வந்து இப்டி வண்டில ஏறி ஏறி கொடைக்கானல் மூணார் இப்டி போய் போய் போய் சிக்கன் ஃப்ரைஸ் கிரில் சிக்கன் எல்லா சாப்புட்ணுனு சொல்லிருக்காராட்டு
ஆ, அப்டி சொல்லிருக்காரா இந்த மாரி வந்துட்டு வேலைக்கி போனா அவுங்க சொல்றத கேக்குணு நானே உனக்கு பண்ணித்தர அப்டினு சொல்லிருக்காரா அதுனால இவுங்க என்ன பண்ணுவாங்
அப்டி இவங்களே பண்ணி தரதுக்கு இவங்களே பேசறக்கு எது எதுக்கு இப்டி படிக்க வை க்கனு
அதா இது படி இது சம்மந்தப்பட்டதா பண்ணி தரனு சொல்லிருக்காங்களா ஆபிஸ் மாரி அப்பற என்ன சொல்லிருக்காங்ளா இந்த மாரி வந்துட்டு மெயின் அங்கெங்கயோ அடம் இருக்காட்டுருக்கு மெயினா எங்கனு தெரில அதே ஊர்லதா
ஓ
அங்க வந்துட்டு பெரிய கட மாரி கட்டி அங்க வந்துட்டு இவளங் இவுளுக்கு அப்றோ அவுங்க அம்மா வந்துட்டு இந்த மாரி தெப்பாங்க இந்த மாரிலா பண்ணுவாங்கல்ல
அவங்க அம்மாவுக்குதா ஒடம்பு சரிலாம சரியிலாம ஆயிரும்ல
அதுதா என்னென்னு தெரியல அவுங்ளுக்கு ஒரு கடை எல்லாமே சேர்த்தி வெக்க போறாங்களா எல்லாமே ஒரே எடத்துல
இப்ப நாப்பத்தெட்டு லட்சத்தையு செலவு பண்ணி எல்லாமே பண்ணி என்னமோ ஆகட்டு அது அவங்களோட பிரச்சன எனக்கு எதும் இல்ல நல்லதா இருந்த ஓ கே தா டபுள் ஆகாம இருந்தாலு இருக்குற காசு இருந்தா சரிதா
ம் அந்த பையன்தா சொன்னா இந்த மாரி சொன்னா
எனக்கு தெரிஞ்சு இந்த பையனா குட்டத பேசிருக்கா அதுக்கான டைம வந்து அவ ஒதுக்கி அவ எல்லாமே சொல்லிட்டு போயிட்டா
அப்ப அந்த பையன் கிட்டயு சொன்ன
இல்ல அந்த பையனு நாளைக் கு வரானா இப்போ அந்த வேலைக்கு கேக்குறக்காக
ஆமா வரனு சொன்னா அந்த பைய வந்து கண்டிப்பா நா ஒண்ணு போனு இங்க குனிமுத்தூர்ல ஒரு கடை இருக்குல்ல
சேரி ஆமா
அந்த கடைல வந்துட்டு ஏதோ காசு எண்ற வேலை இருக்காமா அந்த வேலைக்கே வந்துட்டு போலான்ட்ரு க்கானா ஆனா போனா மூணு மாசொ கண்டிப்பா போய் ஆகணுமாம்மா
காசு எண்ற வேலைக்கு கூடியு இந்த மாரி டைமிங்ஸ்லா சொல்றாங்ளா
போணுமாமா நா
ஒரே நிமிஷ இரு கூப்புட்ற